அ
நல்லாருக்கீங்களா
ஆ நாங்க நல்லாருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா குட்டிஸ்ல்லா நல்லா இருக்குறாங்களா
அ நல்லருக்காங்க பாப்பா தம்பியிலா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா
ஆ எல்லா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க
வீட்டு வேல முடிஞ்சுதுங்களா
ம் வீட்டு வேல எல்லா முடிஞ்சுன்னா நா கொஞ்சோ இந்தோ காட்டம் மண்ணல்லாம் போது கொண்டாந்து கொட்டிந்து இங்கருந்து பாத்துட்டம்மா மண்ணுக்கு ஏத்த மாரி செடி போணுங்களே அதுக்தானேங்ளே கொஞ்சோ வேலையா இருந்ததுங்க அதுக்கு தா கூப்புட முடியலீங்க
செரி செரிங்க உங்க தோட்டத்துல என்ன மண்ணுங்க அந்த செம்மண்ணா கரிசல் மண்ணா வண்டல் மண்ணா
நம்மளுக்கு வந்து செம்மண்ணுங்க செம்மண்ன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா செடிகலா நல்லா வர்றது எல்லாமே நல்லாருக்குங்க பத்தா நம்ம இதுல வந்து செம்மண்ணு அதே பாத்தீங்கன்னா இன்னோ கொஞ்ச தூரத்து போய் பாத்தோம்னா அங்க தக்கு இந்த கரிசல் மண்னுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி மண்ணுமிருக்கு இருக்குதுங்க ஆனா ஒவ்வொரு பக்கோ ஒவ்வொரு விதமா மண்ணு இருக்குது இல்லலைங்களா உங்க உங்க தோட்டத்துல்லைங்க
எங்களது வந்துங்க எங்களுது வந்துங்க செம்மண் இல்லைங்க செம்மண் இல்லாம வண்டல் மண் மாரி இருக்குங்க வண்டல் மண்ணாத்தா இருக்குங்க உங்களதுல ஃபஸ்ட்டு வந்து எங்க தோட்டத்துல நெல்லு தா போட்ருந்தாங்க எங்க மாமியார் தோட் ந்தாங்க மாமியார் வீட்டுலதா தோட்டமிருக்கு அது வந்து மண்ணு கருப்பாதா இருக்கு களிமண்ணும் சேராது அது ஒரு மாதிரி இருக்குங்க மண்ணு அது வந்து நெல்வயல் தா அதிகமா இருந்துச்சு இப்ப நாங்க வந்து அந்த நெல்வயல் போடுறது இல்லைங்க அழிச்சிட்டு இப்போ தென்ன மரம் தாங்க வச்சிருக்கோ ஆனா தென்ன மரம் அதுல வளருது அது முழுசா வண்டல் மண்ணும் சேராம களிமண்ணும் சேராம இருக்க மாட்டக்குங்க பாதி பாதி கலந்து இருக்க மாட்றதுங்க அதனால எங்களுக்கு தென்ன மரமு நல்லா வருது மத்த செடிகளு வைக்கலா
செரி செரி பாத்தீங்கனா அத அத நீங்க பாத்தீங்கனா இப்ப ஒவ்வொரு ஏரியாவுல பாத்தீங்கனா ஒவ்வொரு வகையான மண் இருக்கு இருக்குதுங்க நம்மளுக்கே பேர் தெரியாத அளவுக்கு நெறையா மண்ணு இருக்குதுங்கோ நம்ம நாட்டுல வந்து ஒ சொல்றாங்க செம்மண் வந்து முப்பத் தி ஒம்போது சதவீதம் அந்த மாரில்லா பழுப்பு மண்ணு இந்த மாரி நெறையா இருக்குதுங்களாமா இல்லைங்களா கேள்விப்பட்ருக்குறீங்களா
ஆ கேள்விப்பட்ருக்குங்க நீங்க சொன்ன மாரி மொதல்ல வந்து செம்மண் வந்து அதிகமா இருந்துச்சுங்க நம்ம வீடு கட்டுறக்க எல்லா யூஸ் பண்ணுவோ இப்ப செம்மண்ணே கெடைக்கிறது இல்ல நீங்க சொன்ன மாரி கரெக்டுதா ஒவ்வொருக்கப்போ ஒவ்வொரு மாரி இருக்குங்க எங்க தோட்டத்திலேயே கொஞ்ச களிமண் மாதிரி இருக்குதுங்க சில பக்கோ செம்மண்ணா ஃப்யூர் செம்மண் இல்ல அது செவப்பு கலரா இருக்குது மண்ணு தோண்டுனா வந்து மணலு செம்மண்ணு கலந்த மாரி வருது அத நா எடுத்துட்டு வந்து இதோ வீட்ல செடி வச்சிருக்கே நல்லா வளருது இதே எங்களுக்கு தோட்டத்து பக்கத்துலயே ஒரு தோட்டத்துல நல்ல செம்மண்ணுங்க அவுங்களுது ஆனா ஒரே பக்கோ பக்கந்தா ஒவ்வொரு ஒவ்வொரு போழியு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏக்கரா காட்டு ஒவ்வொரு மண்ணு வித்தியாசமா இருக்குங்க இந்த மேடு பள்ளமா இருக்கும் பொழுங்க ஏரி ஏரினு சொல்லுவாங்க அதாவது ஒரு காடுனா ஒரு பக்கோ ஃபஸ்ட் டு மேடா இருக்கு அடுத்தது கொஞ்ச கீழ பள்ளமா இருக்கு அது அத விட பள்ளமா இருக்கு அப்டித்தான இருக்கு நம்மள்து அப்ப அ ஒவ்வொரு எடத்துலயு காடு வந்து மண் தன்ம வந்து கண்டிப்பா மாறுபடுதுங்க அதிகமா நம்ம இதுல வந்து செம்மண் இருக்கு அது செம்மண்ல வந்து உங்களுக் கு செடிகல்லா நீங்க சொன்ன மாரி செடிகல்லா வச்சுக்கலா ஏனா செம்மண்ல இரும்புச்சது ரொம்ப ஜாஸ்தியாதுங்காட்டி செவப்பு கலரா தெரியு அதுல நெறையா சத்து இருக்கு தினை வகைகள்லா நெறையா வெப்பேனு நெனைக்கறே நீங்க நெலக்கடல அதிகமா விலையனு நெனைக்கற உங்க மண்ணுல ஏனுங்க
ஆமாங்க கண்டிப்பாங்க பாத்தீங்கனா மண் வகையிலயே வந்துட்டு அதுக்கு எந்தெந்த மண்ணுக்கு எந்தெந்த வகையான செடிகள் அதாவது வெள்ளாம பண் ணலா அப்டிங்கறத வந்து சொல்லிடுறாங்க அப்போ நாம அந்த மண் வ கைகளுக்கு தகுந்த மாரி பயிர் செஞ்சோ அப்டின்னம்னா அது வந்து நல்லா வெளச்சல குடுக்குது பாத்தீங்னா மண் உன்னுடைய அளவுகள் அதாவது அந்த மண்ணுல வந்து துகள்கள்னு அளவுன்னு இருக்குங்களாமா அதைய பொறுத்து நெ டா மற்றும் வேதியியல் பண்பு எல்லாமே மாறுதுங்கறாங்க அந்த மாரி வகையில பாத்தீங்கன்னா மண்ணுக்கு பேரே நம்மளுக்கெல்லாம் சொல்ல தெரியாதுங்க அந்த அளவுக்கு அதாவது இந்த வெப்பநிலைன்னா அதுக்கு காரணமா பல வகையான மண் வளங்கள் எல்லாம் இருக்குதுங்களா அமா செம்மன் மட்டுந்தான் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கரிசல் மண்ணு வண்டல் மண்ணு சரளை மண்ணு இந்த மாரி நறைய வகையான உ மண் வகைகள் இருக்குதுங்களாமா இந்த மாரி மண் வகைகள் எல்லாம் நாம கேள்விப்பட்டதே இல்ல இல்லைங்களா
ஆமாங்க நா நீங்க சொல்றது கரெக்டு தான் நீங்க இந்த வண்டல் மண்ணு கரிசல் மண்ணு சொல்றீங்கள கரிசல் மண்ணுல்ல கருப்பு மண்ணுங்க நம்ம எங்க தோட்டத்துல இருக் குதுங்க நான் சொன்னல ஒவ்வொரு எடத்துல ஒவொரு மாரி இருக்குன்னு அது ஒரு எடத்துல வந்தும் அப்டியே கருப்பு கலர்ல மண் இருக்குதுங்க அங்கதான் வாழ போட் டுருக்கும் அதுலதான் எங்க வீட்டுக்காரருக்கு வந்து எந்த மண்ணுலாம் எது போட்ட வளரும் தெரியு என அவங்க அம்மா சொல்லி குடுத்துருக்கறாங்க ஏனா அவங்க முதல்ல வந்து போட்டு எதுது விளையதுன்னு அவங்களுக்கு தெரியுமுலங்க இங்க வச்சாதான் இந்த மண்ணுல வச்சாதான் வாழ வரும்ன்னனு சொல்லுவாரு அப்ரோ நம்ம இந்த வீட்டுல வைக்கிற செடியெல்லாம் இருக்குலங்க அதெல்லாம் இங்க வச்சுன்னு இந்த மண்ணுக்கு அது வளராது இது சல்லிக்காடு இது இந்த செம்மண் காடு கரிசல் களி மாதிரி இரு களிமண்ணு இங்கெல்லாம் இது வைக்க க்க கூடாது இங்கதான் வைக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியுங்க அவ அதனால எங்கங்க என்ன வேிலையன்னு ஒவ்வொரு மண்ணுக்கு ஒவ்வொரு இது இருக்கு சக்தி இருக்கு அந்த செடிகள் வந்து அதுல வச்சாதான் வளரும் நீங்க சொன்ன மாதிரி கரிசல் மண் கருப்பா இருக்கும் அதுல வந்து நாங்க வாழ வச்சிருக்கங்க வாழ வச்சிருக்கோம் மறுடி பக்கத்து காட்டுல எல்லாம் பருத்தி வச்சிருக்காங்க கரும்பு வைக்கிறது இல்லங்க பருத்தி நறைய விவசாயம் பண்றாங்க நாங்க வைக்கல நாங்க வாழ தென்ன மரம் தாங்க வச்சிருக்கோம் அப்புறம் இந்த மிளகா செடி இதெல்லாம் வச்சிருக்கோம்
அதனுங்கா வண்டல் மண்ணுங்கறிறது வந்து இந்த ஆறுகள்ல வந்து அடுத் வச்சிட்டு வர மண்ணனுங்களாமா அத அடிச்சுட்டு வரக்கூடிய அந்த மண்ண வச்சு என்ன பண்ணலனா நெல்லு கோதும கரும்பு பருத்தி காய்கறி வேகைகள் எல்லாம் வந்து அந்த மாதிரி மண்டல் மண்ல அ விளைஞ விளைவிச்சோம்னா அது நல்லா வருங்களாமா அதே போல நீங்க சொன்ன மாரி செம்மண்ல வந்து நிலக்கடல கேழ்விறகு இந்த மாரி பயர் பண்ணலாம் அதே கரிசல் மண்ணு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த சூரிய காந்திய அதிகமா வருங்களாமா அது வந்து ஆ பாறைகள் எல்லாம் வந்து சதைவடைஞ்சு அதுக்கு வரக்கூடிய மண்ணு தான் அந்த கரிசல் மண்ணுன்னு சொல்றாங்க அதுல பாத்தோம்னா இந்த சோயா பீன்ஸ் இந்த மாரி எல்லாம் போட்டுட்டா நல்லா வருதுங்களாமா அந்த மாரி ஒவ்வொரு மண்ணுக்கு ஒவ்வொரு விதமான பயன்களும் இருக்குதுங்க அதுக்கு தகுந்த மாரி செடிகள் வைக்கும்போது அந்த மண்ணனுடைய சத்துக்கள் வந்து அந்த செடிகளுக்கு நேரடியா போறங்கட்டி அந்த மண்ணுல வந்து அந்த செடி நல்லா உம் விளையுது இல்லலைங்களா
ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்ட் தான் இப்ப வந்து எல்லாமே வந்து மழையில வரதானுங்க மழை வந்து அடிச்சிட்டு வரும்போது பாறைய உடைஞ்சு துகள்களாயி மண்ணாயி நம்மளுக்கு வருது மழதா ஆனா முக்கியமான காரணங்க மழனாலதா ஒரு எடத்துல இருந்து இன்னோரு எடத்துக்கு பரவுறது மண் இங்கிருந்து இன்னோருக்கு அப்புடி மண்ண அப்டியே அடிச்சு அடிச்சு அடிச்சுடிச்சு போய் சத்துள்ள மண்ணா அலுக்கா எல்லா பக்கோ போகும்போது எ செடிகள் எதுலா சத்து எல்லா எடுத்துட் போய் அந்த துகள்கள் எல்லா மாறி மாறி மாறி மாறி மாறி சத்துள்ள மண்ணா மாறிருது அது ஒவ்வோரு ஏரியாவுக்கு வந்து அது ஒவ்வோரு விதமா மண்ண இருக் கறனால அந்த எடத்த பொறுத்து வெப்பநிலை நீங்க சொன்ன மாரி வெப்பநெல அந்த இது எல்லா பொறுத்து வந்து அதோட மண்ணோட தன்ம மாறு மாட்டேக்குதுங்க செவப்பு கலரா இருந்தா செம்மண்ணு அதுக்கு அப்டி பேரு வச்சிருக்காங்க அந்தந்த பொருள் வ இ இங்கயு இங்கயு அதாவது அதிகம் வெலையு இந்த இடத்து எடத்துல இந்த வச்சாத அதிக மகசூல் கெடைக்கு அதனாலதா அந்த எடத்துல அந்த அந்தப் செரிய வைக்கலான முடிவு அப்பிடி இருப்பாங்களாட்டூ இருக்குதுங்க அதா அதுவு நல்லதுதாங்க அப்படி தெரிஞ்சங்காட்டி தா ஒன்னு தெரியாம நம்ம மாத்தி மாத்தி வச்சேன்னு வச்சுகோங்க நம்மளுக்கு நஷ்டோ தா கெடைக்கு எங்க வச்சா என்ன கெடைக்குன்னு தெரிஞ்சுட்டு வச்சி நல்லா விவசாயம் பண்லாங்க அப்றோ இந் ஏங்க இந்தோ மலை அடிவாரத்துலல்லா டீ தூளு இதெல்லா விளையறாங்க அந்த மண்ணு வந்து வந்து வித்தியாசமா இருக்குன் நினைக்கிறேங்க அதுலெல்லா நம்ம மண்ணுல அதெல்லா வளராது இல்லங்க
ஆமாங்க அந்த மண்ணுக்கு பேர் வந்து சரளை மண் அப்டின் சொல்லுவாங்க அது என்னன்னா அயன மண்டலம் அப்படிங்கற ஒருவரு வந்து காலநிலயில உருவாகறதுங்களாமா அந்த மண்ணு அது வந்து அலுமினியம் இரும்பு அலுமினிய சத் சத்துக்கள் வந்து நிறைந்த மண்ணுங்களாமா அந்த சரளை மண்ணுங்கிறது அந்த மண்ணுலதா வந்து காப்பி தேயில ரப்பரு முந்திரி ஏலக்கா இந்த மாரி வந்து பணப்பயிர்கள் அப்டினு சொல்லுவாங்க அதாவது அது வெக்கும்போது அந்த சத்துக்கு உண்டானது அந்த பயிர்களுக்கு மட்டுந்தா அது கிடைக்கறங்காட்டிக்கு அது கொஞ்சொ விலையூ அதிகமா இருக்கறங்காட்டி அதைய வந்து பணப்பயிர்கள் அப்டின் சொல்றாங்க அது வந்து உங்களுக்கு அந்த மண்ணு பேர் வந்து சரளை மண் அப்டின்னு சொல்றாங்க
ஓ சேரி சேரி நீங்க அக்ரி படிச்சதெல்லா இப்ப உங்களுக்கு ஞாபம் வந்துருச்சு ஏங்க அதுல படிச்சு மண் வகைகள் உங்களுக்கு ரொம்ப புடிக்கும்ல அந்த சப்ஜெக்ட் அத படிச்சு இப்ப எல் இத்தன வருஷம் கழிச்சு எல்லா மண் வகைகளு ஞாபகோ வந் வந்துருச்சி பழைய நெனைவுக்கு போய்ட்டீங்ளா
கண்டிப்பாங்க ஏங்க படிச்சது என்னைக்கு இருந்தாலு எதோ ஒரு வகையிலயாவது நம்மளுக் உதவும் இல்லைங்க யாராச்சு கேட்டாலும் நாம சொல்லலாம்ல்ல இந்த மாரி மண் வகைகள் இருக்குது நீங்க வேற இத பயிர் செய்யுங்க அப்டின்னு சொல்லும் போது அவுங்களும் அதே பயர செஞ்சு அதுல வெளைஞ்சிருக்குது நல்லா இருக்குது அப்டின்னு சொல்லும் போது அதுல நம்மளுக்கு மண் ஒரு சந்தோஷம்
ஆமாங்க நீங்க வந்து அப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நீங்க படிக்கும் போதே சொல்லுவீங்க இந்த மண்ணு நாங்க டெஸ்ட் பண்ணோ இது இப்டி இருக்கு இதுல வளரும் சொல்லி குடுத்தாங்க எனக்கு ரொம்ப படிச்சிருக்கு இன்ட்ரெஸ் ரா இருக்கு சொல்லித்தர அப்டின் சொல்லி சொல்லிட்டே இருப்பீங்க ஆனா என்ன நீங்க வந்து அ அதோட நிறுத்திக்கிட் ட்டீங்க மறுபடி வந்து மறுபடியு படிக்கில வேலைக்கு போகல இப்போ அதெல்லா ஞாவ்ம் இருக்கு ஒ கொழந்தைகளுக்கு சொல்லி குடுங்க இந்த மண் வகைகள் பத்தி எப்டியெல்ல நாங்க படிச்சோ அப்டின்னு
கண்டிப்பா சொல்லி் கொடுக்கறேங்க அது என்ன அப்ரோ நம்ளுக்கு தெரிஞ்சத நாம சொல்லி குடுக் தா அவ்ங்க அப்ரோ அவுங்ளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதே படிக்கிறாங்க இல்ல அவுங்ளுக்கு என்ன இஷ்டமோ அது படிக் கிறாங்க இல்லைங்களா
ஆமாங்க நாங்க ஒரு ஏலக்கா வெக்கலான் இருக்றோ தோட்டத்துக்குள்ள அது வந்து வளருமா என்னென்னு தெர்ல சில பேர் வச்சிருக்காங்க ஏலக்கா வச்ச டிராகன் ஃப்ரூட் எல்லா நம் கிளைமேட்டு வருன் சொல்லிருக்காங்க பக்கத்து கொஞ்சொ கொஞ்சொ வெச்சிருக்காங்க நாங்களூ அதெ ட்ரை பண்லான்டு இருக்கோ ஆனா அது நம்ம எடத்துக்கு செட் ஆகமான்னு தெர்ல்ல நீங்க வந்து டெஸ்ட் பண்றக்கு மண்ண கொண்டு வாங்க நாங்க ஒரு பக்கோ கேட்டேங்ளா நீங்க மண்ணு எடுத்துட்டு வாங்க நாங்க டெஸ்ட் பண்ணி பாத்துட்டு நாங்க அதுல வளருமா வளராதுன்னு சொன்னதுக்கு அப்றோ நீங்க வேணா பண்ணிக்கீங்கனு சொன்னாங்க நீங்க அந்த டெஸ்ட்டிங்கலப் பாத்துருக்கீங்க உங்ளுக் தெரியு
ஆ பாத்துருக்கணுங் நாம கொண்டுட் போய் குடுத்தோம்னாலே அந்த மண்ணுக்கு வந்து என்ன வகையான சத் சத்துக்களக்குது என்ன செல்வாக வகையான செடிகள் வெக்கலா அப்டீங்கறது அவுங்களே சொல்லிருவாங்க நீங்க வாங்க வேணா நா வேணா கூட்டிட்டு போறே
ஏ செரிங்க செரிங்கங்க ஒரு அடுத்த வாரோ அந்த மாரிதா இந்த ப்ராசஸ் பண்ணணோங்க நா உங்களையு கூட்டிட்டு போறே அந்த எடத்துக்கு நீங்க கூட்டிட்டு போ உங்குளுக்கு தெரிஞ்ச பக்கோ செரிங்களா
செரிங்க கண்டிப்பா
அ செரிங்க செரிங்க வெச்சுட்டுங்களா
ஆ செரிங்க